ம் கே இப்போ ம் சேரிடி எங்க வீட்ல கல்லு அது என்ன நீ இந்த அது என்ன நார்மலா தோச கல்லு என்ன கல்லுன் சொல்லுவோம்
இண்டாலியும் கல்லு இருக்கும்
இண்டேலியம்னா அந்த இரும்புதான் இது
இரும்புனா பிளாக்லயே வாங்கிருப்ப பிளாக்லேயே இருக்கும் இண்டாலியம்னா சில்வர் ந்த மாரி வாங்கி பிளாக் ஆயிட்டுருக்கும்
ஆஹ சில்வர் இல்ல இது பிளாக் தான்
அப்ப இரும்பு கல்லு
ம் ஒனக்குல்லாம் நல்லா வருமாடி தோச
ஆ நல்லாவே வரு ஏன் வராதா உனக்கு
ரும் ஆனா நடுவுல மட்டும் கருப்பாயிருதுடி மெதுவா வச்சி ஊத்தனாதா நல்லா வருது
கருப் இரும்புகல்லா ஆ அது வந்து லேசா வாங்கி நெனக்குறேக்கா நம்ம வாங்கணு
ஆ கனமா வாங்குனா அது குழியாயிடுதுடி என் நடுவுல
இல்லடி பிளாட்டாவே கனமா உள்ளது இது இருக்குதுதா ஆமா எனக்கு ஸ்டாட்டிங்ல அப்டிதா இருந்துச்சு சேரி ஆனா இப்ப வந்து பழகிருச் ச்சு டி நல்லாதா தோச வரு
அப்டியா ஆ பிள்ளைகளுக்குகெல்லா நல்லா வந்துரு
ஆக்சுவலா ஸ்டாட்டிங்ல அப்டிதா இருந்துச்சு ஆ நடுவுல ம வந்து கருப்பாயிட்டே இருக்கு சுத்தி நல்லா வந்து வந்துருவோ அந்த மாரியேதா இருந்தது நீ வந்து சப்பாத்திய அதுல போட்டுட்டே இரு ரொம்ப நாளைக்கு அதுக்கப்புறோ தோச வேற வச்சிருக்கடி ஆனா இந்த கல்ல பழக்கணுல்ல
சப்பாத்தி போட்டா அடுத்து தோச வராதே அ
அதுக்கப்பறோ அது சீசனிங் பண்ணேனா வந்துருடி
அப்புடியா
ஆமா அதெல்லா வந்துரு யார் சொன்னா இங்க பாரு அ இது சப்பாத்தி போட்டா நா வந்து சப்பாத்தி தோச கல் ரெண்டுமே ஒரே கல்லுதா வச்சிருக்கே ஒன்னுமே இல்ல சும்மா அந்த இது சோப் போட்டு நல்லா கழுவிட்டு எண்ண ஊத்தி நல்லெண்ண ஊத்தி ஜின் காய விட்டாலே போது தோச சூப்பரா வந்துரு அதெல்லா
ஏ அப்டியா நா இதுக்கு தனியா அதுக்கு த நீங்க வச்
அதுக்கு தனியா வச்சிருப்பாங்கதான் வராதுன் சொல்லி வச்சுரு பாங்க தா ஆனா நா பழக்கிட்டேன் பழக்கனோன வந் வந்துரும் தோசையு என்ன ஒண்ணு தோசையோ சப்பாத்தியோ ரொம்ப நேரம் அந்த பொக வர்ற மாரி இது பண்ணிற கூடாது தீயவுட்டுற கூடாது எது பண்ணாலும் ரெண்டுமே வராது மறுவுடியும் சீசனிங் பண்ற மாரி பண்ணணு நல்லா வெங்காயத்த வதக் கு நீ நல்லா கருக கருக வெங்காயத்த வதக்குனினா எண்ணெய ஃபுல்லா அப்சவ்ப் பண்ணும் கல்லு அப்சவ் பண்ணிச்சுனா சூப்பரா வந்துரும்
அப் அப்டியா செரி செரி ம்
ட் வந்து என்ன பண்ணனுன்னா வெங்காயம் போட்டு வதக்குவாங்க அதுக்கு முன்னாடி சாதம் வடிக்கிறோன்ல அந்த தண்ணில ஊற போடணு
அப்டியா
இதெல்லா பண்ணி சீசனிங் பண்ணா சூப் பரா வந்துரும் பஸ்ட்டு கல்லு வாங்குனோனே என்ன பண்ணுன்னா அன் ஆ அரிசி கலஞ்ச தண்ணி இருக் குல அத வந்து அத் அத வந்து வாளி ந வாளி நெறையா ஊத்தணும் ஊத்தி இந்த மாவாட்டுவீல அன்னைக்கு நெறைய தண்ணி கெடைக் அந்த தண்ணில ஆமா அரிசி தண்ணிய வந்து ஆ ஊத்தி ஒரு நாள் ஃபுல்லா ஊற உடணும் அது ஊர்னோன அந்து அதுல இருந்து கசடு எல்லா வந்துரும் அந்த தண்ணில அது மாரி பண்ணி டு ரெண்டு நாள் என்ன பண்ணுன்னா அதாது மறுநாள் என்ன பண்ணணுன்னா ரெண்டாது நாளு ஆ ம் வடிச்ச தண்ணி வடிச்சது அப்ற சூடா இருக்குன்ல அந்த தண்ணிய வந்து தோசகல் ஃபில் ஆகுற வரைக்கும் ஊத்தி தோச மாரி ஊத் தூக்கி வச்சிரணு அப்டியே அதுல வடிச்சு உட்டு வச்சுறணு மறுநாள் அது நாலு கெட்டியா அந்த தோச கல்லுலே நின்றும் அன்டு அந்த அந்த சொல்ல மாரி இருக்கும் ல அது அப்டியே தோச கல்லுலே நிக்கிம் அத மறுநாள் வந்து கீழ கொட்டி டு மறுநாள் வடிக்கிற தண்ணிய அதுல ஊத்தி வக்கணு கழுவிட்டு
ஓ இப் மாத்தி மாத்தி ஊத்தி வக்கணு
ஆமா ரெண்டாது நாளு அதாது மூணாது நாளு அத மறுடியு ஊத்தி வக்கணு ஊத்தி வச்சுட்டு மண்பானைக்கு இதே மார் தாண்டி பண்ணணு
ஆனா மண்பானை அப்டி இல்லடி மண்பானை எப்டி தெரியுமா நா வாங் குனே இப்ப அந்த கேரளாவுக்கு போனேன்ன
ம் நா வச்சுருக்கேன்டி நா இப்டிதான் சீசனிங் பண்ணே
ஆனா அது ஸ்மெல்லு வருதுல்ல கொழம்பு வச்சோ
ஆ அது வரும் ஆனா வந்து நல்லதுதா நீ வந்து செகப்பு மண்பான் நா வாங்கிருக்க கரெட் ஆ கருப்பு வாங்கணு ஸ்மெல்லே வராது சூப்பரா தாங்கும்
அப்டியா
டியா இருக் கும் அவோ சீக்கிரத்துல ஒடயாது து நல்லா கின்றதுக்கெல்லா நல்லா ஸ்ட்ராங்காவு இருக்கும் ஸ்மெல்லும் வராது கரு கருச கருச டி வாங்கணும் அது என்னன்னா ஓவர் ஹீட் பண்ணதா சொல்லுவாங்க அவ்ளோதா
ஆஹ
ஆமா ஓவர் ஹீட் பண்ணி இருக்கும் அந்த கருஞ்சட்டி வாங்கி யூஸ் கொஞ்சம் நா அப்புறமா ஒனக்கு போட்டோ அனுப்புறே அது நல்லா இருக்கும் அதையி இதேமார்தா
எனக்கு எனக்கு என்னன்னா மண்பானையில வந்துட்டு மீன் கொழம்பு வச்சி சாப் பண்ணுனா ஆசையா இருக் ஓ அதுக்கு தாண்டி வாங்கனன் அது புளி கொழம்பு மட்டும் வச் ச்ச அது ஒரு மாரி புளிகொழம்பு புடிச்ச புளி கொழம்புமே அதுல ஒரு மாரி ஸ்மெல்லுவந்து புடிக்காம போயிரு
ரொ ஆமா ஸ்மெல்லு கண்டிப்பா வரும் டி அது அது வந்து ரொம் ரொம்ப நாள் சமைச்சதுக்கு அப்புறம் தா அந்த ஸ்மெல்லு போகும் அதுக்குள்ளே பானயே வேஸ்
வேஸ்ட்டாயிரும் அதுதா
ஸ்மெல்லு வரும்தான் அது ஒடம்புக்கு நல்லது தா ஆனா பயங்கரமா மெல்ல ஒரு மண்பானைல தோசைகல்லு வச்சுருந்தேன்
ம் ஆமா அதுஸ் புடிக்காமயே போயிரும் அப்றோ
ஆமா அதுனாலதான் நா இந்த கருஞ்சட்டி வாங்குனே இது ஸ்ட்ராங்காவும் இருக்கும் ரொம்ப நாள் வரும்
ஓ அப்டி இது தெரியாத இது தெரிஞ்சுந்தா ஒன்ட கேட்ருக்கலாமே போல
ஆமா கருஞ்சட்டி வாங்கி செஞ்சினா வாடயே வராது டி நல்லா சீசனிங் பண்ணி ணினு வச்சு கோயேன் சூப் பரா எண்ணெ யே அப்டியே தொக்கட்டோ எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த மாரி நல்ல வலு வலுன்னு வந்துரும்
ம் ம் ம் ஓ
ஆனா இந்த மாரி வடிச்ச தண்ணி வச்சு ரெண்டு நாள் ஊற போடணு
ஓஹோ அப்டி அப்டியா
அதுல ஊற போட்டு முடிச்சிட்டு நல்ல எண்ணெய் ஊத்தி நல்லா வெங்காய ந நெறையா வெங்காயோ நறுக்கி பொடியா நறுக்கி போட்டு நல்லா கருக கருக வறுக்கணு
ஓஹோ அதுக்குமே அப்டிதா போடணுமா
கருக கருக ரெண்டு குமே ஒரே மாரிதா சீசனிங் பண்றது எல்லாமே ஒரே மாரிதா கருக கருக வறுக்கணும் கருக கருக வருத்தீனா அந்த என் அ வெங்காயத்துல இருக் அந்த எண்ணெயும் வந்துரு அது வதங்கி எண்ணெ ஊத் ருன்ல எண்ணெப் பிரிஞ்சு வருஞ் சொல்லுவாங்கல்ல அது மாரி வரணு நல்லா சுத்தி எல்லா பக்கமும் இந்த கைப்புடி இருக்கிற வரைக்கும் நல்லா தள்ளி தள்ளி உடணு அந்த வெங்காயத்த
ஓ அப்படியா
வெங்காயத்தை புல்லா பரப்பி இது பண்ணி விட்டு அதுக்கப்பறம் முட்டை ஊத்தணும் டெய்லி முட்டை ஊத்துனீனா சூப்பரா கல்லு செட் ஆயிரும் முட்டவூத்து நீனா அதுலே கா வந்துரும் அஹ் நல்லா கழுவிட்டு ஹ நல்லெண்ணெய் ஊத்தி முட்டை ஊத்தி ஊத் எடுக்கணும் நீ சைவ கல்லு அசைவ கல்லுன்னு வச்சிருக்கீன்னா அஹ் சைவத்துக்கு மட்டும் ஆஹ் அப்படி இருந்துச்சுன்னா முட்டைய வந்து ஊத்தாம அடுத்தடுத்த ஸ்டெப்பு நீ பண்ணணும் வெங்காயம் மட்டும் வதக்குனாலேப் போதும்
போதும் ஆனா நாங்க என்ன பண்ணுவோம்னா இந்த வெங்காயம் கத்திரிக்காய் இதெல்லாம் வச்சு தேய்சு வுடுவோம்
அது அ தேக்கவே தேவல்லடி தேக்காமலே எண்ணெய் வந்து அது நல்லா ஊறிரும்
மூடிரும் உஹம் ஹ இல்ல இப்ப நம்ம நார்மலாஹ் இல்லடி இப்ப நம்ம நார்மலா இப்ப இந்த இந்த கல்லேயே அந்த மாதிரி வெங்காயத்த போட்டு பண்ணலாமா
அஹ் நீ வந்து நல்லா ஃபஸ்ட் கழிவிரு அந்த கருப்பெல்லாம் நல்லா கழிவிரு கழுவிட்டு இதெல்லாம் பண்ணி நீ பழக்கு புதுசா பழக்கலாம் அதாவது துரு புடுச்சு கெடக்கும் ஆஹ் தோசைக்கல்லு இரும்பு கல்லாம் புடிச்சிடும் யூஸ் பண்லேனா நம்ம எண்ண போட்டு தேக் தெக்கலைேன்னா அதுதுரு பிடிச்சிடும் அந்த துருவோட நம்ம சாப்பிடக் கூடாது அது மேல என்ன பண்ணும்னா இந்த மாதிரி சீசனிங் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆரம்பச்சடுவங்க புதுசு மாதிரி யூஸ் பண்ணலாம்
அப்படியா சரி ஓகே ஓகே நான் ட்ரை
வெங்காயம் போட்டுட்டு முட்டை நல்லா ஆம்லேட் இத ஊத்து ஒரு ரெண்டு நாளைக்கி முன் முட்ட ஆம்லெட் ஊத்தி பழகுனினா அந்த எண்ணெ ஃபுல்லா கல்லு அப்சவ் ஆயிரும் நல்ல தாராளமா எண்ணெ ஊத் தனு ரெண்டு நாளைக்கி
இன்னொன்னு தெரியுமா ஒனக்கு எனக்கு எங்களுக்கு ஏ தெரியுமா கருகுது இப்ப அத்தைக்கு மாமாக்கு பிள்ளயளுக்கு ஊத்து போது நல்ல எண்ணெய் நெறைய ஊத்துவேன் நெய் ஊத்துவேன் பிள்ளயளுக்கு ஊத் தம்போது எனக்கு எங்க வீட்டுக்காருக்கும் ஊத்தம்போது எண்ணெ ஊத் த மாட்டேன் மோஸ்ட்லி நெறைய ஊத்திட்டனா அவுங்க திட்டுவாங்க ரொம்ப
ம்
அது அதுனாலயே மோஸ்ட்லி அந்த கல்லு கருப்பாகுது எனக்கு
நீ வந்து அப் ட்ரையா ஆகும் நீ வந்து அந்த மாரி எடத்துல நீ வந் வந்து கத்திரிக்காய போட்டு தேக்கிறதுக்கு வெங்காயம் போட்டு தேயி
ஆ செரி செரி
வெங்காயத்த போட்டு அ தேய்ச்சிட்டு அதுக்கப்ற ஊத்து எண்ணெயே ஊத்த போறது இல்லேல அப்ப நீ வந்து கல்லு ஃபுல்லா எண்ணெய தேச்சுட்டு வெங்காயம் வச்சு எண்ணெய தேச்சுட்டு நல்லா பெரிய வெங்காயமா எடுத்துக்கோ
ம் ம் ம்
தேச்சிட் டு அதுக்கப்ற ஊத்து ஒவ்வொரு தடவயும் தேச்சுட்டு ஊத்துனினா உனக்கு எண்ணெய்யே ஊத்த வேணா வந்துரும்
வந்துருனோனே
நீ வந்து நல்லா ஆனா எண்ணெயிலே ஊற வச்சுருக்கணு
ஓ சேரி சேரி ம்
வேல நிருத்தம் ம எண்ணெல நல்லா ஊற வச் சுடு
ஆ சேரி சேரி ம்
து இப்போ புதுசு புதுசாதா பண்ணணு அதாது ரெண்டு நாளைக்கி ஒருத்தடவ மாத்திடு இல்லன்னா எண்ணெ வாட வர ஆரம்பிச்சுடு
ஓ அப்டியா அமா ஒரு மாரி இத்த சிக்கு
ஆஹ் அந்த எண்ணெய கச்சி வாடை வந்துடும் அதனால அதையும் மாத்திக்கிட்டே தான் இருக்கும் போனும் அது அப்பப்ப சுருங்க சுருங்க நீ மாத்திக்கலாம் மாத்திட்டு ஆஹ் நல்லா தேய்ச்சிட்டு நீ ஊத்தின்னினா வந்துரும் டி ஆனா நான் முட்டை ஊத்துவேன் மு ட்ட ஊத்திட்டு சப்பாத்தி தான் போட்டு நல்லா பழக்குவேன் ஏன்னா சப்பாத்தி போட போட கல்லு ஹீட் என்னையும் அப்சர்வ் பண்ணும் எவ்வளோ என்ன குடிக்குதோ அவ்ளோ என்ன குடிச்ச ச்சு வச்சதுக்கு அப்புறம் தான் நார்மல் முதுக்கே வரும்
உம்
இன்னொ ஒன்னு தோசைகள் எல்லாம் வந்து கா தள்ளி விட்டு மறுபடியும் அடுப்புல வச்சா வராதுன்னு சொல்லி என்ன ஊத்துவாங்க நான் கழுவிட்டு வைப்பேன் வ வ ச்சாலும் தோசை ஊத்தனும்னா அழகு போல வந்து
நான் கழுவி கழுவிதாண்டி வைப்பேன் ஒவ்வரு டைமும் கழுவி கழுவிதான் வைப்பேன் இருப்பேன் ஏன்னா எங்க வீட்டுல பள்ளி எல்லாம் சு
ஊத்தி முடிச்சுட்டும் கழுவணும்
ஊத்தி முடிச்சுட்டு கழுவணுமா ந அப்படியா சரி ஓகே கே பாய் பாய் உம்
ஹலோ சார்